சாப்டுவோ இங்க சாப்பில்லன்னா போச்சு சாப்டாம போய்டோம்னா கோச்சுக்குவாங்க சண்ட வந்துரு
இதுனால்யே வந்துரு
இப்டியே கூப்டுவாங்கெ ஏ எங்கடா போற சாப்டுட்டு போ சாப்பாடு ஆச்சுங்கற என்ன ஒரு அஞ்சு நிம்ஷோ வெய்ட் பூன மட்டியா
பாசமழை
ஆமா கிராமோ தாங்க என்னைக்குமே லைஃப்பு லைஃப் லாங் செட்லு உண்மயாலுமே நீங்க நெனைக்கிற மாரி சிட்டிக்குள்ள இருக் இப்போ அங்கெருக்கொ இப்பியு சொல்ற எங்க போனாலு கிராமத்து வாழ்க்கைய மிஸ் பண்ணாதீங்க
அது எங்க வந்து ம் அம்மா வந்து கிராமந்தா அப்ப டவுண்ல பொறந்து வந்தாரு அம்மாக் அந்த லைப் த்ல நீங்க சொல்ற லைப் நல்லாவே தெரியு அதுனாலயே அவுங்கள வந்து நீங்க டவுண்ல வளறீங்க போற எடத் கிராமமா இருந்தா பாருங்க அதாவது அவுங்க வந்து எங்கள வந்து திட்றாங்களா இல்ல என்னத்த சொல்றாங்கனே
ம் அதாவது உண்மைய சொல்லப் போணுங்களா நம்ப நம்ப இ இருக்கறதுல இருக்கற எடத்துல வந்தாங்க எல்லாமே இருக்கு ஓப்பனா சொல்ல போனா ம் இவஐ எங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க நா ரெண்டாவது பைய எனக்கு ஒரு பைய இருக்காப்ல அவருப்ப சென்னை வந்துட்டு ஸ்ரீபரமுத்தூர்ல இருக்காப்ல எல்ல எல்லன் அத கம்பெனியல சூப்பரைசரா இருக்காப்ல
ம்
ஆ அவ வந்துட்டு திருவிழாவுக்கு போன மாச இருவத்தி ஆ இருவத் த்தி அஞ்சு இருவத்தாறு இருவத் ஏழு இருவத் எட்டு இருவத் ஒம்பது முப்பதாம் தேதி தா முடிஞ்சது திருவிழா இருண்ணா இருந்துட்டு. ஒரு ரெண்டே நா ரெண்டு நாள் கழிச்ச உடனே கெளம்பி போயிட்டா இப்ப வந்துட்டு இல்ல நா ஊருக்கு வரே என்னால அங்க இருக்க முடியல அப்டின் சொல்ட்டு இப்ப வந்துட்ட ஊ வந்துட்டா ஊர்லதா இருக்கா
ம்
அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா பால் காரர் வருவாரு மாடு கறக்கறதுக்கு மணிய ப் அந்த மணி கய வண்டில கட்டிருப்பாங்க ம்மா ஏந்திரிச்சுவாம்மா மாட் இருக்கனு அப்டின்பங்க நா அங்க அங்கதா படுத்துருப்பே வெளியல தா படுத்துருப்பே வேப்பமர இருக்கோ ஆ இந்த மர இருக்கோ நா பாட்ல தூங்குவே நா பாட்ல தூங்கிட்டு இருப்பே அவரு வந்து எழுப்பி விடுவாரு ஏங்க ஏந்திரீங்க என்னங்க அம்மாவ போய் எழுப்புனா அப்டி அப்புற மாடு பாக்குறவங்க வருவாங்க நீங்க தூங்க தம்பி அம்மா வேண்டா நா பாத்துக்கேன்னு சொல்ட்டு பால் கறந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க இத நாஊருக்கு போயிட்டானாவே இந்த வீட்ல வேல செய்யறதுக்கு இருப்பாங்கல்ல அவுங்க வந்துட்டு அவுங்கதா மோருக் கடைவாங்க வெண்ண எடுத்து வப்பாங்க அதெல்லா இப்போ எங்கங்க என் இங்க என்னால ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க முடியல பாத்துக்கங்க ஆன நெனைச்சா ஒரு ஒன் அவர் உள்ள போய்ர்லா
நீங்க சென்னைலா இருந்தீங்கன்னா ஸ்டேஃப் பண்ண மாட்டீங்க எனக் தெரிஞ்சு
ஆஹா சென்னை லைஃப்லா எனக்கு செட்டே ஆகாதுங்க ஓப் ப்பான சொல்றே சென்னைலே லைஃப் லா எனக்கு சத்தியமா செட ஆவாது நா நா வந்து சென்னைல வந்துட்டு இருந்தேங்க சென்னைல வந்து எங்க இருந்தன்னா வந்து மலைமறைன்னு மலைமற நகர்லா இருந்தே
மலைமகர் நகரா
சென்னை மலைமறை நகர்ல இருந்தே ஆ இப்ப சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அப்போ வந்துட்டு அந்தந்த வெள்ள வந்த ஆ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த வெள்ள வந்தன்னே ஆமா நா போய் தங்கிட்டு படா த அவஸ்த பட்டெங்க ஒரு ஒன் இயர் கேம்ப்பு தா
ஆ
யோ நா நடந்தே போனாலு எங்க ஊருக்கு போயிர்றே நா இங் கலா இருக்கவே மாட்டென்டே எங்க டீம் லீடர்ட நா இ ச தயைசெய்து சொல்றே இங்க இருக்கவவ இவ பேசுறது இவல்லா சாப்பாட போறா என்னா ஒ எ உண்மையா சொல்ல போனா தப்பா நெனச்சுக்காதீங்க ஆ அந்த மெரினா பீச்சுல போ ய் ஒரு ஒன்ன ஒன் ஒன் டே வந்துட்டு செரி சுத்தி பாக்கலான் சொல்ட்டு மெரினா பீச்சு போனே அய்யோயோ யான்டா போனொம்னு இருந்துச்சு சீ கன்றாவுதி அப்டிங்கிற மாரி ஆயிருச்சு உண்மத சொல்ற ரொம்ப ஒஸ் ட்டுங்க
ஒஷ்டா ம்
என்னாதா வந்துட்டு நம்ப வந்துட்டு இருந்தாலு நாகரீக வளந்தாலு இப்டிலா இருக்க கூடாது அசிங்கொ நாக ரிகமா அது அவுங்களோன ரியாலிட்டி அவுங்களோட பர்ஸ்னலு அதுனால நம்ப அதலா கேக்க கூடாது நம்ப உண்டு நம்ப வேல உண்டுன்னு வந்துரனு அப்பின் நெனச்சட்டு நா போன மூனே நாள்ல திரும்பி எங்க ஊருக்கு ஓடியாந்துட்டே தய்செய்து நா எங்க வீட்லயு செரி யான் டா வந்துட்டனு அய்யய அங்கருக்கதுலா எனக்குலா செட் ஆகாது புடிக்கல அ எங்க அப்பாவு சொல்ட்டாரு ஆமா நீ போயிதா இப்ப சம்பாரிச்சதுட இருக்குறத காப்பாத்துற வழிய பாருங்க அப்டின்ட்டாரு எங்க அப்பாவு ப்பா வந்துட்டு அம்மா அப்பாவு வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்டானவங்கலல நார்மலானவங்க ரியாலிட்டியா சொன்னா அது ரொம் போயி யார்டையு அந்தளவுக் கோவப்பட்டு அதுருந்து பேச மாட்டாங்க அப்பா போலிட்ச இதுலயே ருந்தனால ஆ கச்சில இருந்தனால அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாரு
ம் ஆனா எங்களுக்கு வந்து இது நா ர்மலான விஷயோதா நீங்க சொல்றதுலா ஏன்னா பக்கத்து எங்களுக்கு வந்து நா சின்ன வயசுலந்தே டவுனு அதுக்கப்புறோ சென்னை போயிட்டு போயிட்டு வர பிளேஸ்தா எங்களுக்கு அதனால
நீங்க ரெண்டு செவுத்துக்குள்ளாரே இருந்துட்டீங்க நாலு செவத்துக்குள்ளாரே இருந்து லைஃப் ஓட்டுறீங்க வெளியில வந்து பாருங்க உலக ரொம்ப பெருசு பயமா இருக்குந்தா இல்லன்னு சொல்லல நா வந்துட்டு நா வந்துட்டு இங்க இருந்து நா போகாத ஊர் இல்லங்க ஓபனா சொல்ல போனா சட்டீஸ்கர் போனே சட்டீஸ்கர் போனெ இங்க இருந்து அங்க இருக்கவனுங்கல்லா பாத்துட்டு ஐய்அய்ய அப்பிடின்னு சொல்லிட்டு நானு நமக்கெல்லா செட் ஆகல
நா கூட வந்து உத்தரகாண்ட் போயிருக்கே
ஆ
உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேஷ் டெல்லி சத்தீஸ்கார் ஒரு தரவ போனோ சத்தீஸ்கார் வந்து அங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தங்கி அதுக்கப்பெ அந்தத்துல பஸ் புடிச்சி டெல்லிக்கு வர ரூட்ன்னமோ சம்திங்
ம் இல்ல இல்ல எங்க மா ம் ஆ எங்க அதாவது நாங்க எதுக்கு சட்டீஸ்கர் போனோம்னா அங்க நமக்கு நம்ம எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்காப்புல ஒரு கம்பெனில மிகப் ஆளா இருக்காப்ல சேரி இந்த கம்பெனிக்கி வாங்க வந்து இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க எங்களுக்காக பர்சனல்லா பேசி பர்மிஷன் வாங்கி ஒன் டே வந்து குடுத்தருந்தாரு
ம்
நாங்க நாங்க ரொம்ப சட்டிஸ் இது ரொம்பன் சொல்ட்டு அடுத்த வாரொ திங்ககிழம ம்ம இன்ட்ரிவ்க்கு இந்த வார திங்ககிழம கிளம்பி போயிட்டோ நாலு பேரு கிளம்பி போனா ஆ இங்க திருச்சி ட்ரிச்சில ட்ரெயின் ஏறி நேரா இதுக்கு போயிட்டோ சென்னை ட்ரிச்சில சென்னை வந் து சென்னை சென்னை கீளாம்பாக்கத் துலருந்து அதுக்கப்புறோ அங்க ட்ரெயின் புடிச்சி அதுக்கப்புறோ போனோ
உ உ ட்ரெயின்லயே போயிட்டீங்களா
ட்ரெயின்ல போய்ட்டோ ஆனா ட்ரெயின்ல போனது செம்
ச சத்தீஸ்கர் வரக்கு ட்ரெயின்லியேவா எவ்ளோ டிஸ் தேச்சி
ஆ டூ டேஸ்ங்க
டூ டேஸ்ல எப்டி
டூ டேஸ் தா
சத்தீயஸ்கர்
இப்படி சொல்லிபுட்டீங்க நீங்க போனது இல்லைங்கள ட்ரை சட்டீஸ்கர் இல்லங்க நாங்க அங்க போம்போது இன்னொரு ட்ரைனு நார்த் இந்தியன் தா அங்க போய் ஒரு ட்ரையின் மாறுனோ நாங்க சாரி சும்மா சொல்லக்கூடாது
அதா எப்பர்ரானு பாக்குறே நானு
அங்க போய் ஒரு ட்ரெயின் மாறணோ ஆனா நீங்க போற வழியில நிறையா என்ஜாய் பண்ணலாங்க ஆனா என்ன லாங்குவேஜ் தாங்க மாறு அண்ணாமலை சொன்ன மாரி அண்ண அண்ணாமலை சொ சொன்னமாரி டீ ஸ்டேட் பாடர தான்டுனா பசிக்கு சோறு திங்கன்னு உவா சாப்பிடணு தெரியணு லேண்ட்
ஆனா நம்ம சாப்பாடு மாரி நார்த் இந்தியால வந்து எதுவாவாது அது மட்டு புரிஞ்சுங்க ஐயோ சப்பாத்தி இல்லங்க அது ரொட் ட்டிங்க அதுங்க அதோங்க ஜம்ப சப்பாத்தி யாச்சு சாப்ப எடுத்துபோ இது பண்லா அது வந்து எச்சா கூட ஊர மாட்டேங்குது சாப்ட்டு நா வெரித்துபோயிட்டேங்க நானு பா
இல்லங்க சப்பா நாங்க ட்ரெயின்ல போடும்போது சாப்பாடாங்க அது கன்றாவதி கன்றாவதி
அதாங்க இங்க அதாவது தமிழ்நாட்டு வந்து தான்னாலே அந்த ஃபுட்டு வந்து செட் ஆவாதுன்னே
நாங்க எங்களுக்கு வந்துட்டு டீ தா எங்க போனாலு டீ தாங்க டீ தா இல்ல நாங்க பசங்க சாரி சாரி நாங்க போனதுல டீ தா இல்ல நா பொதுவா சொன்னேங்க ஒரு எதார்த்தமா சொன்னே தப்பா நினச்சிக்க வேண்டா
இல்ல நானு டீ தா ஆ எங்க இருந்தாலு டீ தா ஃபுட்டு செட் ஆகலனா ஃபுட்டு ஸ் ம் ஃபுட்டு செட் ஆகலனா டீ தா
இந்த கிளாஸ் அடிக்கி வப்பாங்கல்ல பாத்திருக்கீங்களா? டீக்கடைல எல்லா கிளாஸ் ஒரு பத்து டீ பாஞ்சு டீ சேந்தாப்புல குடிக்கப் போனா குடுப்பாங்கல்ல அந்த மாரி கழு த்துல மாட்டிக்கிட்டா இந்த ஈயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜ க்கு மார இருக்கு டி ஊத்துறது ட்ரெயின்லயே உள்ள நடந்து வரா கப்புல கேட்டா கப்புல டம்ளர்ல கேட்டா டம்ளர்ல டீ
ஆ
அப்பயே வந்துட்டு நா போனது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த நேரங்க கொரோனா டைமு ஏங்க நீங்க வேற ஐயயோ படா அதா அதா சொன்னல்ல அடுத்த வார இன்ட்ரியூவுக்கு இந்த வார திங்கக்கெழம கெளம்பி போனோ அப்பிடி ஒரு ஜென்மங்க நாங்க உண்மைதா சொல்லப் போனா ஆனா போனங்க வெளி உலகந் தெரிஞ்சுக்கிட்டோ அவ்ளோதா. என்னதா அப்பா வந்து சொத்து சேத்து வச்சிருந்தாலு பணோ சேத்து வச்சிருந்தாலு காணிகர சேத்து வச்சிருந்தாலு வெவசாயம் பண்ணாலு அப்பா சம்பாரிச்சிட்டாரு எங்களையால அத சம்பாரிக்க முடியுமா அப்பிடிங்கிற ஒரு கேள்விக்குறிதா. அதெல்லா தெரிஞ்சுக்கணு. அதனாலதா வெளில போனது காரணமே மெயினான ரீசனே அதுதா. மிச்சபடி நம்ம போயி அப்பா வேவ நம்ம வேவ வெ வெவசாய இருக்கு வாழ போட்ருக்கோ கரும்பு போட்ருக்கோ அத வச்சிக்கிட்டு வெள்ள சட்ட போட்டுக்கிட்டு பிளாக் ஃபேண்ட் போட்டுக்கிட்டு கையில ற மாடலா வாச்சி கட்டிக்கிட்டு மாடலா வண்டி எடுத்துக்கிட்டு இந்த காதுல ஒரு கடுக்கான மாட்டிக்கிட் டு முட்டி தெரியற மாரி பேண்ட்ட தூக்கி வுட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு மா ஒரு செருப்பு போடுவானுக பாருங்க அந்த மாரி செருப்பு போட்டு சுத்துறதெல்லா ஒரு வாழ்க்கையே கெடையாதுங்க. என்ன போய் வெளி உலகோ தெரிஞ்சுக்கணு எப்பிடி இருக்கு? லைஃப் எப்பிடி இருக்கு? இன்னக்கி ஒரு நாள் ஓட்டிட்டோ நாளைக்கி என்ன நடக்கப் போகுது? நாளைக்கி ஐயோ என்ன நடக்கப் போகுது எப்படி நாளைக் கி ஒரு நாள ஓட்டப் போறோங்கறத நெனப்பு இருந்தாவே நம்ம லைஃப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு சரியான ட்ராக்ல மூவ் ஆரம்பிச்சிருவோ. இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓப்பனா சொன்னா ரியாலி ட்டியே இதுதா நா காலேஜீ படிக்கு போது சுத்தன்னா இல்லன்லா சொல்ல நா என்ன மாரில சுத்தினவ யவனுமே கெடையாதுங்க எங்க வுட்ல ரெண்டு பைலு சுத்தமாட்டா நான்தா சுத்தவே அப்டி
காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறோ தா ரியாலிட்டி இருக்குதுன்னு சொல்றீங்க
நீங்க இப்பெல்லா ஒன்னு வந்துட்டு வாழ்க்கையில இன்னு வரல இப்பாதா நீங்க வந்துட்டு அ ஒரு ஸ்டேஜுக்கு இன்னு ஸ்டெடியா வரல நீங்க காலேஜ் முடிச்சுட்டு மேற்கொண்டு இன்னு என்ன படிக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது
எனக்கு இந்த கோசே எடுத்தன்னு இருக்கு அது மேற்கொண்டு ஐடியா இல்ல இது வரைக்கு இல்ல
அம்மா அப்பா வுட்டா வேற யாராச்சு தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுங்க அம்மா அப்பா வுட்டா சொவெ எதுனா வீட்ல அம்மா வந்துட்டு ஐயோ புள்ள ஸ்கூல் போயிட்டு வந்துருக்குன்னு ம இட்லி சுட்டா ரெண்டு இட்லிக்கு பதிலா நாலு ரெண்டு இட்லி சேர்த்து வைக்கோ ஐயோ நம்ப புள்ள சாப்புடட்டு அப்டின்னு ஆனா நம்ம சொந்தக்காரவங்களா அப்டி இருக் க்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதுங்களா நம்ம சொந்தகாரங்க அப்புடி இருக்க மாட் உரு ஒரு நாளு சிரிப்பாங்க ரெண்டாவது நாளு சிரிப்பங்க மூணா நாள் மொகோ சுலிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீ ஏதாச் நீங்க ஏதாச் எதாச்சி ஒன்னு செஞ்சோ மொகோ சுழிக்க ஆரபிச்சிருவாங்க சொந்தக்காரவங்க என்னப்பா அப்படிமாங்க ஆனா நம்ப வீட்ல அப்புடி இல்ல புரியுதுங்களா அதனால லைஃப வந்துட்டு படிங்க நல்லா படிங்க இந்த வயசுல எல்லா ஞாபகமு வரு அப்டி இருக்கலாமா இப்டி இருக் இருக்லாமா இல்ல இந்த வயசு எல்லா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் இருக்காதா
என்ன து ஏஜா
ஆ ஏஜி
எனக்கு ட்வெண்ட்டி சிக்ஸலா இல்லைங்க நா ஜஸ்ட் நைன்டீன்
பத்தொன்பது வயசு தா ஆகுது உங்களுக்கு து இன்ன நீங்க வந்துட்டு வாழ்க்கையில இன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல கூட வரல எனக்கு வந்துட்டு தேர்ட் டி ஆக போவுது ஆனா நா சுத்தாத ஏ ரியா இல்ல சுத்திட்டே
இதுக்கப்புறொ தா இருக்கு எங்களுக்கு நீங்க சொல்றத பாத்தா மெயின் அடி மெயினு எல்லாமே துக்கு
உண்மதாங்க சொல்றே ஒரு நாள் உங்க அப்பா கூட போய் பாத்திருக்கீங்களா காய்விக்க தான போறாரு மார்க்கெட்ல விக்கறாருங்களா இல்ல வந்து கட வச் ச்சிருக்காங்களா இல்ல வண்டியில வித்துட்டு போவாருங்களா வ வ கட வச்சிருக்காரு
ம்
அப்போட கஷ்டங்கள ஒரு நாள் பாத்துருக்கீங்களா
ம்
பத்துருக்க மாட்டீங்க உங்களைய எப்பிடி செல்லமா வளத்துருப்பாங்க பொம்பள புள்ளைங்கறனால
நாங்க வந்து கடையி அந்து போய் இருந்தது இல்ல பட் அப்பா வந்து விக்கற இடம் தெரியு
ஆ ஓகே ஓகே ஓகே
ம்
ஒரு விஷயோ ஒரு கான்ஸ் டப் எடுத்துட்டீங்கன்னா அது என்னானு பஸ்ட் ஆராஞ்சு பாக்கணு ஒரு விஷய இது தானா ஓகே ஓ இது இப்பிடிதா இருக்கு இதுதா கரெக்ட் இல்ல இந்த இடத்துக்கு போ வேண்டா இத நாலு பேரு சொல்றாங்க நம்மளே பாப்போ அத